ஹலோ
ஹலோ
சொல்லுங்கமா
என்னம்மா திருவிழாக்கு கூப்பினே என்ன சொன்னீங்க என்ன சொன்னாங்க
ஆ கேட்டுருக்கேன் ஆபீஸ்ல கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ம் நீங்க தங்கச்சிக்கி சொல்லிடிங்களா
சொல்லிட்டே நா இங்கேயு அவங்க ஊர்லயு திருவிழா நடக்குதா
ஆ
அதனால நீங்க வாங்கமா அப்டின்னு சொல்லுது நா எப்டி கூப்புன்னு வரதுமா
ஆ
அப்டின்னு சொல்லினுங்குறே
ம்
அதுதா சொன்னே வாமா வாங்கமா அப்டின்னு சொல்லின்னு கூப்ட்னுங்து திருவிழாக்க
ஆ
அதுதான் என்ன பண்றதுன்னு தெரில பாப்பாவ கூப்பன்னு எப்டி போறது தெரில நானு அதுதான் சேரி
ம்
நீங்களா வந்தீங்கன்னா அப்டியே போலா
ம்
ஊர்ல பாப்பா வுட்ல திருவிழாக்கு அப்டின்ட்டு நென்ச்சே
ஆ
அத கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காரு கேட்டு சொன்னம்ந்தா போலாம்
அப்டியா
ம் ஊர்ல பாப்பா எல்லா எப்டி இருக்கிறாங்க
எல்ல நல்லா இக்குறாங்கோ அதுக் நல்லாக்கிறாங்க அவங்க தங்கிச்சி தான் போய்கிறாங்கள இங்க இருந்து ஊருக்கு
ஆ அவங்க வேற கோச்சிப்பாங்களே இங்க திருவிழா வந்துட்டாக்கா எங்க ஊர் திருவிழா இருக்குது நீங்க அங்க போறிங்களே அப்டின்ட்டு
அதுதான் எப்டின் தெரில இங்க திரு எல்லா எத்தலே திருவிழா நடக்குது போலக்குதே ஏ
இங்க இருந்து அங்க போலே அங்க வரலன்னா அவங்க கோச்ச அவங்களுக்கு திருிவிழா அங்க திருவிழா னா எங்க போறது எங்க போத்துன்னு தெரியல எந்த தீருவிழாக்கு போர்த்தின்னு
ம்
அதுதான் ஒரு பக்கம்
ம்
அத முன்ன பின்ன வெச்சிருந்தா நல்லா இருக்கும் இந்த திருவிழா பாத்துட்டு அந்த திருவிழாவுக்கு போலா அந்த திருவிழா பாத்திட்டு இந்த திருவிழக்கு வரலா
ம் ஆமா எல்லாமே ஒன்னா வெச்சுருக்காங்க ம் ம் ஆனா இங்க விட ஊர்லல்லாம் நல்லா நடக் கொம் திருவிழானா ம் பயங்கரமா நடக்கும் ஆ
ஆடு வெட்டிட்டு அந்த ஆட்ட எல்லாருக்கும் பங்கு போட்டு குடுக்குறாங்கோ
ஆ
போன வருஷம் அங்கதான இருந்தன் ஆடு வெட்டுனாங்க அதான் வீ ட்டுக்கு எவ்ளோன் போட்டு வாங்குனாங்கோ ஆயரூபா எவ்ளோ போட்டு வாங்குனாங்கோ
ஆ
ஊர் எல்லா ஆடு வெட்டுவாங்களா
ஆ
ஆடு வெட்டிட்டு எத்தினி வீடு இக்குதோ அத்தினி பேருக்கு பங்கு போட்டாங்க அந்த கறிய
ஆ
ஒர்ரு ஒரு வீட்டுக்கும் கால் கிலோ காலு கிலோ வந்துது ம் ம் எல்லாருக்கும் குடுத்தாங்கோ ஆட்டுக்கறி அதுதான் கூப்புச்சு பாப்பா வாம்மா போன வருஷம் மாரி திருவிழா நடக்குது
ஆ
அப்டின்ட்டு கூப்புச்சு இருமா அண்ணால்லா கூப்புற்றே கேக்குறே அப்டின்னிந் த அதுதா புரில எப்டி போற்து இன்னானு தெர்ல
நானு இங்கப் போய்ட்ருக்கோ ஒரு வாட்டி ஊருக்கு போய் பாப்போ
அதுதா ஊங் ஊருக்குதா போய் பாக்லா இந்த முற உன்னோன்னு அங்க இன்னொரு பா ப்பா ஊருக்குதுபார் பக்கத்து ஊர்ல அங்க இன்னு நல்லா நடக்கு ஆ நைட்ல நைட்ல போய் நிலாவ் பார் நிலா வெள்ச்சத்துல போனா ஜோதி ஒளி தெ ஜோதி தெரியுதுன்ட்டு செய்வாங்க அங்க உன்னு நல்லாருக்கு அங்க கூடோ கடைங்கல்லா போட்டு வெப்பாங்க திருவிழா இங்க ஊருங்கில்ல
ர்லதா நல்லாருக்கு இங்கெல்லா விட
கடைங்கல்லா போட்டு செய்வாங்கோ எவ்ளோ ஊரு ஜனங்கோ ப்ப எவ்வளோ காருங்கோ ஓ மை சென்னைலகிறவ்ங்கோ பேங்ளூர்லகிறவ்ங்கோ எல்லா வராங்க அந்த திருவிழாக்கு அந்த மாரி நடக்குது அவ்வளோ கூட்டோ அவ்ளோ ஜனோ வருது
ம்
அந்த தி அ சாமி கோவில்ல
ம்
ஒரு முறோ போனா நல்லாருக்கு மார்ச்சு மாசோ போயிச்சு இது இந்த மார்ச்சி மாசோன்ன மார்ச்சு மாஸ்த்துல
ஆ
அட்த்த வர்ஷோ போயி பாக்கலா நல்லா இருக்கு கா அந்த திருவிழா கூடோ அவ்ளோ கூட்டோ வரு அங்கியே ஃபுல்லா எல்லாரு வந்து பொங்கலு வெப்பாங்கோ அண்ணக்கூட்ல ஊர்ல செய்வாங் பார் அதான் ஆ இங்க எப்டி அந்த கால்த்துல அண்ணகூடய்ல வ வெச்சு எத்துன்னு பேய் பொங்கல் வெய்ப்பாங்கோ
ஆ
அந்த மாரி எல்லா தல மேல தூக்கினு வருவாங்கோ பொங்கல் வெக்கிற குண்டானல்லா வெச்சு எட்த்துன்னு வந்து வெ ச்சு எல்லா பொங்குலு வெக்கிறாங்கோ
ம்
வெச்சு அந்த பொங்குலு வெச்சி சாமி கும்புட்டு அந்த நைட்டு அங்கியே நின்னுறாங்கோ நின்னு பன்னேண்டு மணிக்கு மேல ஜோதி மல மேல இப்ப எப்டி ஐயப்பங் கோயில்ல எப்டி ஜோதி பாக்குறாங்கோ அந்த மேரி அங்க ஜோதிக் அவ் ளோ ஜனோ நின்னு ஜோதி பாத்துட்டு போறாங்கோ வெளியூர் லந்து வராங்க அந்த கோ திருவிழாவுக்கு
ம
இங்க பாப்பா இருக்கிற எட்த்துல நடக்குத்து கொஞ்சோ அது ஊரு உள்ளுவே நட க்கோ பக்கத்தூர்லே ஒரு திருவிழா நடக்குத்தா அவ்வுளோ கூட்டோ வருது
ம்
அங்கந்து கொஞ்ச தூறந்தா
ம் ம்
அவுங்க மச்சின ஊருன் சொல்ட்டு
ம்
அவுங் மாமியார் ஊர்ல அவ்ளோ ஜனொ வந்து அவ்ளோ திருவிழா நடக்குது அந்த மூண் நாளிக்கு அன்னதானோ வேற போடுவாங்க அந்த திருவிழாவு மூண்நாள் திருவிழா மூண் நாளு மதியொ அன்னதானோ
ம்
அந்த மேரி நடக்குது அந்த திருவிழா போலான்ந்தா போன் ன் ம் ப்பா ரெண்டு வர்ஷோ போன இந்த வர்ஷோ போல கூப்ட்டாங்க நாம் போல
உம்
அக் க அத்த வர்சோ சொல்றே பாறே சொல்லுவாங்க எங் கூ நல்லாருக்கோ எங்க கூட அவ்ளோ கூட்டொ வரோ நல்லாருக்கோ முன்ன மேரி திருவிழா நடக்குது அங்க
ம்
அதுதா வந்து வந்து அங் திருவிழா நந்துட்டு ஊருல்லல வந்து முன்ன டப்பாசு வெச்சிந்தாங்க பாரு
ஆ
ஃபோன்லலா அம்ச்சின்சி பாரு வானவேடிக்கல்லா அந்த திருவிழாதா ஆ அதுதா அவ்ளோ இதுவா நடக்கோ நல்லா ஊர்லல்லா நல்லாதா நடக்கு வுக் கூ இங்கதா ஒரேநாள்ல முச்சிற்றாங்க
அ
ஒரு நாள் சாமி இது பண்ணிட்டு ம் ரெண்டுமூண் நாளிக்கு ஊரு ஊரு ஊரா சாமி ஊர்வலோ வரு அந்தமேறி
ம்
திருவிழா நடக்குது ஊருங்குல்ல பாக்குலா அர்த்தவர்சு போய் பாத்து டு வர்ல ஊர்ல நடக்குற திருவிழாவ
ஆம்மா ஒரு வாட்டினாச்சோ அங்கப்
ஆ போய் பாக்குணு நல்லாருக்கூ அங்க கூடோ
ம்
இந்த மேரி கைன்டிட்ல அத்துவந் து மசனாக்கொல்ல நடக்குத்து வேற இது ஊருஉள்ள க்குற சாமி ஏ அந்த திருவிழா நடக்கு
ஆ அங்க உள்ள இருக்கிற சாமிக்கே போல
அந்த மேரி திருவிழா இது இப்பதா எனக்கே ஞாபக வந்துச்சு அந்த திருவிழா
ஆ
அந்த மேரா நடக்குது அந்தஊர்ல்ல தைதா பொங்கல் கழிச்சு வரு அந்த திருவிழா தை மாசத் யா தை மாசிலையா தெரில, மருவத்தூர்ல திருவிழா நல்லா இருக்கு
ஆ
ம், ம்
அப்ப போய் பாக்கலா நம்ம ஊருக்கு
சேரி சேரி சொல்லி வையி பையங்கிட்ட சொல்லி வை போலா
கேக்குறே நானு போலா
சேரி, ஆ போனா நல்லா தா இருக்கு ஜாலியா
ஆ
ம், ம்
ம்ஹூம் சாப்ட்டீங்ளா
சாப்புட்ணு இனிமேல்தா இனிமேல்தா சாப்புட்ணு
டையமாயிடுச்சி
ஆ சாப்புட்ணு, லீவ் இல்ல லே ட்டதா பசங்க ஸ்கூலுன்னா சீக்கிர ஆயிடு
ம்
ம் லீவு நாளுங்கல்ல லேட்டுதா
ஆ சேரி
ம், எழுந்ச்சுக்கிறதே லேட்டு அதனால எல்லாமே லேட்டு தா
ஆ
ம்
சேரி
அப்படிதா லேட்டாதா நடக்கு எல்லாமே
ஆ எவ்வளோ நேரம் ஆவு ஊருக்கு போறதுக்கு
ஊருக்கு போறதுக்கு ரெண்டு அவரு கார்ல போனா மூணு அவரு ஆயிடுது ட்ரெயின்ல போனா ரெண்டு அவர்ல போ போயி எறங்கிட்டு அங்கருந்து ஆட்டோ எதுலன்னா போலா அந்தமேரி ஆகு எப்டியு மூணுஅவர் ஆகு
ஆ எப்டி போனாலு அங்கருந்து வண்டி புடிச்சு போற த்துக்குள்ள கொஞ்ச லேட்டாயி சேரி நா கேக்குற இவருக்கிட்ட
ஆ சேரி சேரி
கேட்டு எப்போன்னு சொல்லுங்க
ம் ம் ம் சேரி சேரி
ம்
ம் பசங்க வேற ஒரே அமக்களம் பண்ணாங்க போனாக்கா இங்க திருவிழாக்கே அவ்வளோ பண் ணாங்க இன்னு ஊர்ல திருவிழானா ரொம்ப பயங்கரமா இருக்கு அது எல்லாரு ஒண்ணு சேந்தாங்கனக்கா அவ்வளோதா வீட் டயே அவ்ளோ அமக்களம் பண்ணுவாங்க இன்னு வெளிய போனாக்கா அவ்ளோதா அங்க ராட்னலாம் இருக்கு அது வேணு இது வேணுனு
அங்க ராட்னம்லா கூட அந்த திருவிழால போட்றாங்கோ பக்கத்தூர் திருவிழான் சொல்றேன்ல ராட்னெல்லா கூட போற்றாங்கோ
அததா இங்யே அவுளோ இது பண்ணுவாங்க இங்குனா அங்கன்னாக்க
நல்லா போடுறாங்கோ ம் ஊர் உள்ளுவே அவ்ளோ நல்
கேட்டே ஊருக் போற செலவிட இந்த பசங்ளோட செலவு தா அதிக்மா இருக்க போல அதுக்குதா பய்ப்புற்றாங்க ஆமா அது வேணு இது வேணு பாக்குற எல்லாத்யு வேணுன்ட்டு கேட்டுக்குனே இருப்பாங்க
அதுக்குதா ஊருக் போர்த்துக்கே பய் பய்ப்புற்றா ம்
இரு நா கேக்குற இவுருகிட்ட எப்ப போலா அப்டின் சொல்லிகிட்டு இன்னு பசங்ளுக்கு தெரிஞ்சாக்கா அவ்ளோதா ஐயியோ நம்ம ஊருக்கு போறமான்ட்டு ஆத்னால போம்மோத்தா சொல்னு இப்போ சொல்ல கூடாது
சொல்ல கூடாது
ஆமா நா கேட்டு சொல்ற நா உங்ககிட்ட
அ சேரிமா
ஆ சேரி வெச்சற்றமா
அ சேரி